வணக்கம் எப்படி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் சாப்பிட்டிங்களா
சாப்பிட்டாச்சு கொஞ்சம் ஈவினிங்காக தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிங்களா என்ன சாப்பிட்ட சாப்பாடு
அஹ் நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் எடுத்து செஞ்சாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்னன்னா நண்டு எடுத்தாங்க நண்டு அதுக்கப்புறம் மீன் எடுத்தாங்க மீன் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சாங்க அப்புறம் மீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தாங்க அப்புறம் நண்டு வந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சாங்க நல்லா இருந்துச்சு ஒரு புட்டி இன்னைக்கு புடிச்சாச்சு
என்ன நண்டு என்ன மீனு
என்ன மீன் நா அது வந்து ஒரு கானாங்கத்தை நினைக்கிறேன் கானாங்கத்தையே அல்லது அஹ் அது ஒரு மாதிரி மீன் எனக்கு மீனு உடைய பேர் எல்லாம் எனக்கு சரியா தெரியல ஏதோ சாப்பிட்டு முடிச்சாச்சு
எங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னா காலையில இன்னைக்கு நேத்து நைட்டு அடை செஞ்சாங்க நான் என்ன பண்றேன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு வேற கொஞ்சம் போட்டேன் அதனால கொஞ்சம் டயட் இருக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்டர்மீடியட் ஃபாஸ்ட்டிங் உள்ளே போயிட்டேன் அ அது எப்படின்னா காலையில பத்து மணிக்கு ஒரு சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு சாப்பாடு அந்த மாதிரி நடுவில் ஏதாவது இன்பிடியலாம் ஏதாவது பிளாக் காஃபி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து நேத்து நைட்டு செஞ்சாங்க அதனால அந்த அடைய என்ன பண்ண ஓரமா வயிமா காலையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நேற்று மதியம் சாதம் வரைச்சது கொஞ்சம் மிழுந்துடுச்சு அதில் கொஞ்சம் லைட்டாக மோர்லாம் ஊற்றி அப்படியே வந்து பழைய இது மாதிரி வச்சாச்சு இப்ப காலையெல்லாம் வந்து மோரு கொஞ்சம் பழையது அப்புறம் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஊற வச்சு வெச்சிருந்த சுண்டல் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே என்னுடைய காலை அதான் இந்த மூணுமே கொஞ்சம் அடை அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் அதுக்கப்புறம் இந்த மோர் சாதம் இத எல்லாத்தையும் கொஞ்சம் பழையது மாதிரி வந்துை சாப்பிட்டோம் அதன் பிறகு பெருசாக பகலில எடுக்கல அடே தூக்கம் வந்தது தூங்கிட்டே அடே திம்முனு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்க தான் வந்து சாப்பிட்டன் நானே சிக்கன் அதான் மீன் கொலம்பு வச்சிஇருந்தாங்க போல இந்த காானாங்காத்த தான் நினைக்கிறேன் காானாங்காத்திய மீன் வந்து எனக்கு வேற எங்கள் அம்மா வருக்கிற மீன் கைல ந்துப் பிடிக்கலன்னு சொல்லிடு சொல்லிட்டன் அதனால் எனக்கு குழம்புலையே போட்டுரு மீன்லாம் சொன்னேன் அதனால் எனக்கு மீனை வந்து குழம்புலே போட்டாங்க அதன் பிறகு வத்த மீன் மட்டும் ஒரவே பீஸ் மட்டும் வெச்சிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுத்தந்தாங்கள ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் மட்டும் எடு கொஞ்சம் ஃரை மட்டும் பண்ணி அது கொஞ்சம் சாப்டோம் அப்புறம் கொஞ்சம் முட்ட பொறுச்சிருந்தாங்க சோ அதுமாரி அது அதையு சாப்டோ சோ இதலா மதியமா செஞ்சு எல்லாரு சாப்டாங்க நா ஈவினிங் போயிட்டு எல்லாத்த வச்சுருந்தா போயிட்டு எல்லாத்தையு சூடு பண்ணிட்டு சாப்டே அப்புறோ மாம்பழோ வீட்ல கொஞ்சோ மாங்கா இருந்தது மாம்பழோ இருந்தது கொஞ்சோ லைட்டாக அப்டியே போட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டுட்டு அப்டியே என்னுடைய ஃபுட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே சோ இதுதா வந்து இன்னைக்கி என்னுடைய சாப்பாடு இத தவிர்த்து வேற எதாவது இப்ப நைட்டுக்கு என்ன சாப்பாடு நைட்டுக்கு
நைட் என்ன ஸ்பெஷல்னா ஒன்னு இட்லி ஊத்துவாங்க இல்லன்னா தோச ஊத்துவாங்க அதே மீன் குழம்பு அதே மீன் குழம்பு என்ன பண்ணுவோன்னா ஹிட் பண்ணி வெச்சிருவாங்க வெச்ச ஒட்னே நாங்க என்ன பண்ணுவோம்னா அத நல்லா சாப்புட்லான்னு இருக்கோ ஆனா எங்க வீட்டுல இருக்கவங்கள்லா என்ன சொல்றாங்க இல்ல நம்ம வந்து ம் அதாவது எனக்கு வந்து செரி நம்ம காலையிலயு வந்து நல்ல ஹெவி ஃபுட்டா சாப்டோ மதியமு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நல்லா புடி புடிச்சாச்சு அதனால சேரி நம்ம நைட்டுக்காவது என்ன பண்ணலாம்னா கொஞ்சோ கொஞ்சோ மே மேலோட்டமா சாப்டுக்கலாமே அப்டின்னு சொல்டு நா சொன்னே ஆனா எங்க வீட்டல இருக்க இருக்கவங்கல்லா இல்லல்ல எங்களுக்கு எதனா வந்து துரித உணவு வாங்கி குடுங்க அப்டின்ற மாரி இப்ப வந்து சிக்கன் ரைஸ் கேட்டு ஒட்காந்து இருக்காங்க அததான் போய் வாங்கலாமா இல்ல வேணாவா என்னன்னு சொல்லிட்டு யோச்சினு இருக்கோ இல்லனா வந்து விட மாட்டாங்க போல அந்த மாதிரி ஒரு இதுவுலதா இப்ப ஒக்காந்துனு இருக்க மாதிரி இருக்கு நீங்க என்ன நைட்டு சாப்பல்லானு
நா தா சொல்றனே நா தா நைட்டு சாப்பாடு கெடையாது ரெண்டே சாப்பாடு தா ஒரு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சாயங்காலோ அஞ்சு மணிக்கு இந்த ரெண்டு சாப்பாடு தா இதுக்கு காலையில பத்து டூ அப்புறோ அஞ்சா ஓகே இதுக்குள்ளே ஏதாவதுன்னா சாப்புடுவே அதுவு வந்து இந்த சுகர கட் பண்ணியாச்சு அதனால டீ காஃபியு கெடையாது அதனால வந்து பிளாக் காஃபி தா எதாவது சாப்புடுவே நடுவுல இந்த சுகர் ஐட்டம் சாப்பந்து எதுமே கெடையாது அப்டியே நிறுத்திட்டே அதன் பிறகு இப்போ நைட்டு மதியத்தில இதுக்கப்புறோ சாப்புட்றது இல்ல இதுக்கப்புறோ வெறும் பச்ச தண்ணி தா நாளைக் காலையில பத்து மணி வரைக்கோ ஆஹ் இதனாலா எதுவு சாப்ட மாட்டே அப்புறோ செரி சிக்கன் ரைஸ் சொல்றீங்க சிக்கன் ரைஸ் எங்க போய் வாங்குவிங் வாங்குவீங்க உங்க ஊர்ல எங்க போட்றாங்க
எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கந்து எங்க ஊர்லன்னா எங்க ஊர்ல எல்லா போட மாட்டாங்கங்க ஏன்னா கொஞ்சோ இது வந்து கொஞ்சோ ரொம்ப ஒரு பெரிய கொஞ்சோ கிராமனு வெச்சுக்கோங்களே அதனால எங்க ஊர்ல வந்து நாங்க ஒரு ஆஹ் ஒரு பதினஞ்சு இல்லன்னா இல்ல ஒரு பதினஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள இருக்கோன்னு வெச்சுக்கோங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு அஞ்சு அஞ்சுல இருந்து பத்துக்குள்ள வரோ அது எனக்கு அது கரெக்டா தெரியல இவ்ளோ நாங்க தூரோ வந்து போயிட்டு தா வாங்கிட்டு வர மாரி இருக்கும் அதுதா வீட்டுல என்ன சொல்றாங்க தனியால்லா அனுப்ப முடியாது யார்னா போனாங்கன்னா உங்க இல்ல அங்க அம்சிவுட்றோ தனியால்லா நீங்க போயிட்டுல்லா வந்து வாங்கிட்டுலா வர்றதுன்னா நாங்க வந்து அனுப்ப மாட்டோ அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன பண்றது என்னைக்கோ ஒரு நாள் சாப்புட்டுறது தப்பு இல்லல்ல அதனால சேரி சாப்புட்லாமே அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ யோசிட்டு இருக்கே
சரி இப்ப யார் சொல்றது சிக்கன் இன்னைக்கு சாப்டா சிக்கன் ரைஸ்தா சாப்டே ஆகணும்னு சொல்லிட்டு யார் விடாப்புடியா இருக்கறது
அஹ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அஹ என் தங்கச்சிதா இந்த மாரி பண்ணினு இருக்கா இல்ல நா போயே ஆவே எனக்கு வேணு எனக்கு வாங்கி கண்டிப்பா குடுங்க அப்டின் சொல்லிட்டு ஒரு பிடிவாதத்துல ஒட்காந்துனு இருக்கா எங்க அம்மா என்ன சொல்றாங்க இல்லல்ல நா வந்து ச சாதோ எனக்கு பாத்தினா நைட்டே அத்தா அந்த காலையிலயு மதியமு கொஞ்சோ ஹெவியா சாப்டனாலல கொஞ்சோ வயிறு சரியில்லாம இருக்கு அதனால நா எங்க அம்மாகிட்ட சொன்னே இல்லல்ல எனக்கு வந்து இந்த ரசோ அந்த மாரி கொஞ்சோ மேலோட்டமா வச்சு கொடுத்தினா கொஞ்சோ நல்லா இருக்குன்னு தோணுது மா அப்டின்னு நா கேட்ட அவுங்க என்ன சொன்னாங்க சரி அப் அப்ப நா வந்து கொஞ்சோ சாதோ வடிச்சுட்டு ரசம் மாரி கொஞ்சோ செஞ்சட்ற நல்லா கொழச்சி செஞ்சுட்றே அப்டின்ற மாரி சொன்னாங்க அப்புறோ நா வந்து சரி ஓகே அப்டின்னு சொல்லியிருக்கே ஆனா இவ வந்து இல்ல இல்ல அவளுக்கு வேனா நீங்க ரசத்த வைங்க எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுங்க அப்டின்னு கேட்டு ஒக்காந்து இருக்கா என்ன பண்ணுவாலோ என்னன்னு தெரியல
செரி இப்ப யா ஆஹ் எப்டி வாங்குவீங்க சரி வாங்கறது னு யார இப்பத உங்க வீட்லதா அனுப்ப மாட்றாங்க இல்ல பக்கத்து வீட்ல தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி அது மேரி வாங்கிட்டு வருவீங்களா எப்டி இது
நா அந்த மாரிலா வாங்க மாட்டோங்க ஏன்னா ஆஹ் நம் நமக்கு தேவைக்காக நம்ம மத்தவங்கள போயிட்டு நம்ம வந்து கேக் கூடாதுல எதுக்கு நம்ம அவுங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவு குடுக்கணு அதனால வந்து நானும் என் தங்கச்சியு தா போலான்னு இருக்கோம் வண்டி எடுத்துன்னு கெளம்பலான் அப்டின்னு இருக்கோம் அது எங்க வீட்டுல வந்து தனியா போறதுக்கு அளோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரில நாங்க நாங்க எதுவா இருந்தாலு போலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம் பாப்போம் ஆஹ் என்னன்னு தெர்ல பாக்கணு
ரொம்ப சரி உங்களுடைய தம்பி ஒருத்தவன் இருந்தானே அவன் என்ன ஆனா
அத ஏங்க கேக்குறீங்க அவே என்னதா நெனச்சின்னு இருக்கான்னு தெர்ல எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு சம்பவோ ஆயிடுச்சு என்னடா வந்து கொஞ்ச நெலம் பிரச்சன அந்த மாரிலாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு இதுல என்ன ஆச்சுன்னா வந்து இவன் என்னா பண்ட்டா எங்க அம்மா வந்து அந்த கடுப்புல என்ன பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி இந்த மாரி கத்திருப்பாங்க போல இந்த மாரி வந்து ஒழுங்கா எதையும் பாக்க மாற்ற அத பண்ண மாற்ற இத பண்ண மாற்ற அப்டி சொல்டு எதோ கத்திருப்பாங்க போல இவன் என்ன பண்ணா அந்த கோவத்துல வந்து இதுக்கப்புறோ நா ஊருக்கே வரமாட்டே ஃபோன வைங்க நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க அப்டின் சொல்டு ஒரு கத்து கத்தி இருக்கா எங்க அம்மாகிட்ட அவுங்க வந்து ஓனு அழுக அழ ஆரம்பிச்சுட்டாங்க இது மாரி வந்து பொலம்பிட்டு இருந்தாங்க போல நா வந்து என்ன பண்ணேனா ஆஹ் கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கலாமே அப்டி சொல்லிட்டு நா வேற ஒரு வீட்டுக்கு வந்தே சரி இவே என்ன பண்ணா என் தங்கச்சி மட்டுதா எங்க அம்மா கூட இருந்தா இவ இத எல்லாத்தையு கேட்டு இருந்தா போல வந்து குடு குடு குடுனு என்கிட்ட வந்து ஓடி வந்து சொல்றா இந்த மாரி வந்து அம்மாக்கோ அண்ணனுக்கோ ஏதோ சரியா சண்ட போலக்கா அம்மா அண்ணே ஏதோ சொல்லிட்டா அம்மா ஒக்காந்து அழுதுன்னு இருக்கு இப்ப ஓன்கிட்ட வரும் பாரு பஞ்சாயத்துக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி வாய முடிக்கிறா ஒடனே எங்க அம்மா வந்து இந்த மாரி கதையா சொல்றாங்க இந்த மாரி இந்த மாரி இந்த மாரி இந்த மாரின்றாங்க நா கேக்கற எந்த மாரி எந்த மாரிமா அப்டின்ற இந்த மாரி இது மாரிலாம் சொல்றான்டி அவே ஒழுங்காவே இது பண்ண மாற்றா ஆஹ் எல்லா பிரச்சனையு எயாத்தல்லே கட்டு போறா அப்டிஅப்டின்னு சொல்ட்டு ஒரு பொலம்பல் நல்லா பொலம்பிட்டு இருந்தாங்க அவே என்னன்னா நல்லா அவே அங்க நல்லா ஜாலியாதா இருக்கான்
உஹம்
பாத்தினா ஊருக்கோ வர்றதில்ல அவே என்னா பண்றா எங்களுக்கும் தெரிய மாட்டது கேட்டா நா வந்து வேலதா தேடினு இருக்கே அத பண்றே இத பண்றே படிச்சுனு இருக்கே அப்டின்றா பதினேறு கேட்டா வேல தேட்ற இன்றா இது எது பொய் எது உண்ம என்னன்னே தெரில உம் கேட்டா ஒரு சைட் ஒரு டைம் கேட்டா மாரி வந்து இந்த மாரி பாத் பண்ணினு இருக்கே ஆஹ் அதெல்லா நா போயிடுவே நீங்க போயிடுங்க அப்டின்னு சொல்றாங்க என்ன நடக்கும் தெர்லங்க உங்க வீட்ல எல்லாம் எப்டிங்க என்ன பண்ணினு இருக்காங்க என்ன பண்றீங்க
எங்க வீட்ல எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல என் அண்ணன் வந்து சென்னையில வேல செஞ்சுனுக்கிறான் அவன் வந்து வந்தான் இப்போ ஊருக்கு வந்தான் பாத்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்ட்டு போயிருக்காங்க நைட்டு என் தம்பியும் ஃபங்க்ஷன்னு இருக்குன்னு சொல்ட்டு கெளம்பி போயிருக்காங்க அதான் இன்னைக்கு சண்டேயின்றதுனால எல்லாரும் வீட்ல இருக்கோம் நாளைக்கு பாத்தா அண்ணன் சென்னைக்கு கெளம்பி போயி்டுவான் அப்புறம் தம்பி அவன் பழைய பேர வேலைக்கு போயி்டுவான் நான் வீட்ல இருப்பன் அவ்ளோதான் பெருசா இத பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ஆஹ் அதுதான் இது பெருசா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல இப்ப ஓ ஒங்க தம்பி ஏன் இந்த மாரி பண்றான் அவன் அவன் என்ன தான் பிரச்சனையா அவனுக்கு இப்ப
அவன் வந்து எப்டின்னா அவனே நெனைக்கிறானா அஆஹ் இப்போ பொண்ணுங்க வந்து நெலத்துல மட்டும் வந்து பாத்தா ஈக்குவல் ஷேர் கேக்கறீங்க இல்ல அப்ப வந்து வேலையும் நீங்க வந்து செய்யுங்க அப்டின் சொல்ட்டு அவன் சொல்றான் நான் வந்து எனக்கு டைம் கெடைக்கிறப்பல்லாம் நான் வந்து இங்க செஞ்சுட்டு தான் போறன் இப்ப நான் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்தன்னா கூட பாத்தீங்கன்னா வந்தன்னா எல்லா வேலையும் நான் தான் ஐ மீன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் போறேன் சும்மா வந்து உக்காந்துட்டு போனா பரவாயில்ல ஒரு பேங்க் விஷிமா போறதா இருக்கட்டும் இப்ப நம்ம எதுக்கா இருந்தாலும் இப்ப வந்து எப்டி சொல்றது நம்ம ஒரு எடத்துக்கு போறோம் அப்டின்னா அந்த விஷியத்த நம்ம தெளிவா போய் கேட்னு வந்தா தான் இவன் எப்டி எப்டின்னா ஏனோ தானோ நானும் கச்சேரிக்கு போறன் அப்டின்னு சொல்ட்டு போயிட்டு கேட்டுனு வரான் கேட்டுனு வந்துட்டு ஒழுங்கா அதையும் பதில் சொல்ல மாற்றான் அதுக்கப்புறம் வந்து ஒரு எதாவது ஒரு சின்ன விஷியம் தப்பு பண்ணிட்டா கூட பெரிய லாஸ்ஸு நம்மதான் மாற்ற மாதிரி இருக்கு அத அவன் கொஞ்சம் கூட வந்து ஒரு கவனிக்கணும் ஒரு சூதானமா இருக்கணும் அப்டின்றது கொஞ்சம் கூட கெடையவே கெடையாது இது இதுதான் பெரிய பிரச்சன நம்ம வந்து சம்பாதிக்கல்னா கூட பரவாயில்லங்க எப்டி சொல்றது நம்ம வீட்டுல இருங்களுக்காவது அட்லீஸ்ட் ஒரு சப்போட்டாக்காவது நம்ம வந்து பாத்துகின்னே இருக்கணும் அதெல்லாம் அவன்கிட்ட சுத்தமாரே கெடையவே கெடையாது அதனாலதான் எ எப்ப பாத்தாலும் அவனுக்கும் அம்மாக்கும் எப்ப பாத்தாலும் பிரச்சன வரது அது மெயின் ரீசனே வந்து பாத்தன்னா அதுவா தான் இருக்கும் ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறது பிரச்சன கெடையாது இல்ல
அதே போல தான் எங்க வீட்டுல இருக்கிறவனும் அவன் இன்னா சொல்றது அவன் உங்க தம்பியுடைய சேம் பேட்டன் தான் இங்க இருக்கிறவணும் அதுக்கு எந்த விதத்துலயும் கொஞ்சம் கூட சளச்சவன் கெடையாது என் தம்பியும் என்ன சொல்றதுன்னு தெரில அது நம்ம அத பத்தி கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறம் இத பத்தி தி இன்னும் விரிவா பேசலாம் நம்மளுடைய நேரம் வந்து குறைவா இருக்கறதுனால நம்ம இந்த உரையாடல் நம்ம வந்து இத ஓட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்
நன்றி